ஹலோ என்ன காயத்ரிமா கட் பேசிட்டு இருக்கும் போதே கட் ஆய்ட்ச்சு மம்
ஆமாம் மேம் என்னன்னெ தெரியல அதா நா சொல்லுங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தங்களா எங்க அக்காலா வந்து இன்னிக்கு அதசயமா தோச ஊத்துறா
ஐய்யயோ
வேலையெல்லா பாத்து நா கழச்சி போய் வந் இப்பன்ல அதுனால தோச ஊத்துறா இன்னிக்கு எயன்ட எதுவுமே சொல்லல்ல போல நீங்க இன்னைக்கு ஓட்காந்து க்ஷ மேம் நீங்க வேற இன்னக்கி தா நல்ல மூடுல இருக்கு இருக்கறதுனால ஊத்துரா இல்லன்னா கிழல் என்ன இல்லன்னா மேம் உங்கள்கிட்ட கூட என்னால பேசி இருக்க முடியாது
ஆ ஆக்சுவலி நானு ஒரு சிஸ்டர் அதனால நா சொல்ற எல்டர் யங்கர் தா இருக்காங்க
மேம் இதுல்ல மட்டும் கொஞ்ச சோசியல் டிஸ்டன்ஸ் உங்கள்ட மெயின்டெயின் பண்ணணும் போலயே
அதுனாலதா மேம் சொல்ற எல்ட எல்டருக்கு சப்போர்ட்டிங்கு
ஆமால்ல நீங்க சொல்லும் போது கூட எனக்கு யோசிக்கவே இல்ல நா அதா தூக் கலக்கத்துலயே இருக்க போல என்ன தெரியுமா மேம் பண்ணிட்ட உங்களுக்கு கால் பண்றதுக்கு பதிலா கீழ எஸ் எனக்கு வந்து மேல உங்க நேம் கீழ எங்க அக்கா நேம் ரெண்டுமே எஸ் தா எங்க அக்கா பேரு எஸ் ல தா ஆரம்பிக்கு உங்க பேர்லயு எஸ்ல தா ஆரம்பிக்குதா நா எங்க அக்காக்கு கால் பண்ட
ஐய்யோ பாருங்கள
தூக்க கலக்கத்துலயே இருக்க போல
ஆ ஆ டயர்டு காலையிலருந்து ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல அந்த டயர்டனஸ்
நல்ல ஒர்க் மேம் எனக்கு முடில ஆ
இந்த கொஞ்ச நேர அப்டி போகு அப்பற சரியா போயிரு
போல மேம் ஐயயோ
ஓகே ஓகே அப்டியே கண்டினியூ பண்ணுங்க அவனையு பாத்துட்டே அப்டியே கண்டினியூ பண்ணிருங்க
அவன பாத்தா நம்மளுக்கு பாக்க்ரௌன்ட் நாய்ஸ்ல அவ வாய்ஸ் தான மேம் கேக்கும் நம்ம வாய்ஸ்சோட
கேக்கட்டு சும்மா ஏ வேன்னு கேக்கறது கேக்கட்டுமே
ம் ம் ம் ம் எனக்கு தோசய வேண்டா விடு நா பட்னி கெடக்குற எனக்கு ஒரு மண்ணு வேண்டா இவுங்க பண்ற கோதுமமாவு தோசய வந்து நா தீலத்தா தூக்கி வெய்க்கணு
ஓகே ஓகே கூல் கூல் கூல் நோ டென்ஷன் மேம் நீங்க அக்காவ தம்பிய பாக்க சொல்லிட்டு தோசயில்லன்னா நீங்க சுட்ற வேண்டியதுதன்ன
மேம் ஜ அதல்லா கொடும மேம் எல்லாரு என்னத்தெரியுமா பண்றாங்க
ஆ
எல்லாருக்கும் தோச சுடன்னு மேம்
ஐய்யோ தம்பி கூல் ஆனோனே அக்கா நீ இங்க வா நா போற அப்டின்ட்டு ஓடிருணு
இல்ல இன்னொன்னு வந்து எல்லாருக்கும் தோச சுடுற அளவுக்கு நம்மளுக்கு பொறும இல்ல மேம் இன்னைக்கி நம்மளால அது முடியாது ந ஒருத்தர் நாலு தோச திம்பா ஒருத் ரு அஞ்சு தோசம்பா
உங்கள்க்கு ஒன்னு தெரியுமா எனக்கு தோச எப்டி தேக்கணுனே தெரியாது நல்ல தேப்பே கடந்து தேய் தேய்னு மாவெல்லா திரும்பி அந்த கரண்டிலே ஒட்டிக்கிது
ஓ அப்டி அ அ அ மேம் நாலா தோச மாஸ்டர் மேம் எங்க வீட்லல்லா தோச ஊத்னுனாலே தாண்டி வரியா அ அவ்ளோ நல்ல தோச ஊத் துவே நல்லா மொரு மொரு
அப்ப நா வர்றே எனக்கு உண்மையாவே தோசை ரொம்ப புடிக்கு சாப்ட ஆனா எனக்கே சுட தெரியாது நா என்ன பண்ணுவே மாவயு கோதி ஊத்திட்டு தேய் தேய் தேச்சுட்டே அன்னைக்கு எங்க அம்மா எங்க வெளிய போறாங்க ஏம்மா நீ தோச மட்டு சுட்டு சாப்ட்ருன்னாங்க சரிமா அப்டி சொல்டு சேரி நீ போ நா பாத்துக்கறேன்டே நானு ஊத்துறே ஊத் ர மாவ தேக்க தேக்க எல்லா மாவு அந்த பின்னாடி கரண்டிலதா இருக்குது தோசையில கலுல ஒண்ணுமே ஓட்டல அந்த அளவுக்கு எனக்கு வீக்கு சமையல்ல ஆ அதெல்லா எங்க அம்மா
அப்ப நீங்க மாரி சமைப்பீங்க என்ன மாரி டிஃப்ன்ஸ்லா செய்வீங்க
நான்தா சொல்றலே ஆவ் பொட்டேட்டோ ரைஸ்ஸு போடு வதக்கு
ஐட்டம்ஸ்லா சொல்லாதிங்க மேம் எனக்கு ரைஸ் ஐட்டம்ஸ கேட்டாலே வாந்தி வந்துரு
அதா நீங்க ஸ்லிம்மா இருக்கீங்க என்னய பாத்திங்கன்னா பயந்துருவீங்க
அப்பிடியா எனக்கு ரைட்ஸ் ஐட்டம்ஸே பிடிக்காது மேம் நைட்டுக்கு சாப்ட வேற வழிய இல்லனாதா கேர்ட் ரைஸ் கேர்ட் ரைஸ் மட்டுதா எ வாழ்க்கைல நா சாப்டுவே எனக்கு அவ்ளோ புடிக்கு கேர்ட் ரைஸ்
அப்டியா சாம்பார்
ம் சுத்தமாக பிடிக்காது மேம் எ வாழ்க்கைல முன்னுத்தி அருவத்தி அஞ்சி நாலு சாம்பார் சாப்ட்டே வாழ்க்கையே வெறுத்து போச்சு நீங்க சாம்பார் மட்டு எ வாழ்க்கையே பேர் எடுத்துராந்திங்க நா டென்டசன்னாயி எதாயாது கொண்டு வந்து கல்எடுத்து அடி
எனக்கு சாம்பார் புடிக்கு உண்மையாவே ஏன்னு தெரில சாம்பார் அவியல் அப்பளம்
மேம் அ அந்த மாரி படையெல்லா வச்சா சூப்பரா இருக்கு ஆனா எங்க வீட் ல ப்யூர் வெஜிடேரியன் தா மேம்
ஆ சிக்கன்லா எடுக்க மாட்டிங்ல்லா
பியோர் வெஜிடேரியன்க சிக்கன்லா எடுக்க மாட்டிங்ளான்னு கேகாகுறீங்க
நீ நீங்ளுமா மேம் எடுக்க மாட்டிங்க இப்போ எ ஃப்ரெண்டு ஆக்சுவலி நா எ ஃப்ரெண்டு ஏதாது காலேஜ் ஃப்ரெண்டு அவ எப்டின்னா அவுங்க வீட்ல ப்யோர் வெஜிடேரியன்
எங்ளுக்கு சின்ன வயசுல இருந்து பழக்ல பத்திங்ளா அதுனால எங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டே வராது அது எடுக்கணு சாப்புட்ணு அப்டின்ற ஒரு மைண்ட செட்டே வராது
ம் இப்ப நம்ம ஜிம் போனாலே என்ன தெரியுமா சொல்றாங்க அ சிக்கன் நறைய எடுங்க எக்ஃகு சிக்கன்னு மட்டனு
ஃபிஷ்ஷூ எடுத்துக்க சொல்லுவாங்ளே மட்டன் எடுத்துக்க சொல்ல மாட்டாங்க மட்டன் கொழுப்பு ஜாஸ்திலா
ஆனா மட்டன் எடுக்க சொல்றாங்க
மேம் என் பிள்ள இருக்காலே எம் எனக்கு என்னோட இது எடுத்துக்கிட்டு அப்பிடி பாத்துட்ருக்கா சுத்தி சுத்தி ஆனு வாய் பொலந்து நா பேசிட்டு இருக்கே யார்டையோ இந்த அம்மா பேசுதே இந்த அம்மா யார்ட்ட பேசுது நம்மள்டே பேசலையே அபடின்னு பாத் துட்டே இருக்கா மூஞ்ச மூஞ்ச
எதோ உங்களுக்கு சைலன்ஸ் கெடச்சிருச்சுல
ஆமா அவே தூக்கி நடந்தாலே அமைதியாயிருவா மேம் மேக்சிமம் அமைதி ஆயிருவா ஆனா கொடூர பசிலல்லா இருந்தா நடந்தா என்ன பறந்தா கூட வாய்ப்பில அதனால நா வந் ந்து இப்ப பசில இருந்திருக்க மாட்டா மூ இவ அ தூங்கி னா மூச்சா போய்ட்டா எஞ்சிட்டா
ம் ம்
அதனால தா இப்போ அவ அமைதியா இருக்கா இல்லனா இவே அமைதியா இருக்க மாட்டா நீங்க வேற
நீங்க சொல்லுங்க
ம்
நெஜமாலே எனக்கு என்ன பண்றதுன் தெர்ல அ நீங்க தோச நா நல்லா ஊத்துவே மேம் மொறு மொறுனு ஊத்துவே குண்டா ஊத்துவே ஃப்ளாட்டா ஊத்துவே எல்லா வகையான தோசைஸ்ஸூ ஏங்கிட்ட கெடைக்கு பொடி தோச ஊத்துவே ஆனியன் ஊத்தப்பொ ஊத்துவே ஹலோ ஆ அதா டின்னருக்கு நா எல்லாமே பண்ணுவேக்கா எனக்கு வந்து சீ எல்லாமே பண்ணுவே எல்லா வகையான டிஷ்ஷஸு நா ட்ரை பண்ணிருக்க சப்பாத்தி பன்னீர் பட்ரு மசாலா சன்னா மசாலா இடியாப்போ புட்டு
ம்
இ இந்த நீங்க சொன்ன மாரி சேமியா உப்புமா சேமியா உப்புமா மட்டு இ உப்புமா ஐட்டம்ஸ் மட்டு எனக்கு வராது பேசிக்காவே எதயாது பண்ணா எனக்கு கொலஞ்சுருன்னு ஒன்னு கொலஞ்சுரு இல்லன்னா எனக்கு வந்து
என்னப்பா
டேஸ்ட்டு நல்லா வராது
அச்சசோ
அதனால வந்து அப்டி எனக்கு ஆயிரு
ம் ம்
மித்தப்படி எனக்கு டிஃபன் ஐட்டம்ஸ்லா சூப்பரா பண்ணிருவே இட்லி சம்திங் எல்லாமே பண்ணிருவே நீங்க என்ன பண்ணுவீங்க சும்மா அந்த பொட்டேட்டோ ரைஸ்ஸ விட்டுட்டு சொல்லுங்க சொல்லுங்க அது மட்டு இல்லாம அப்டியே எ வாழ்க்கைல எனக்கு பசி கொடுறமா பசிக்கிறதுனால
ஆ
எனக்கு ரொம்ப பசிக்குது சோ சோத்துக்கு என்ன செய்யன்னு சொல் தன நீங்க உ உ னு சொல்லாம எனக்கு எதாவ் கருத்து சொல்லுங்க சமைக்க
என்ன ஊத்துறதுன்னு எனக்கே தெரில
ஊத்தக் கூடாதுக்கா அய்யயோ சமைக்கதா செய்யணு நீங்க பொட்டேட்டோ ரைஸ் ரைஸ் ஐட்டம் சொல்லாம எதாவ் சிம்பிள் டிஷ்
வீட்ல வேற என்னைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்களாம் அந்த கான்சன்டேரஷன் டிஷ்ஷ விட்டே வெளிய வந்து போச்சு ஆ கரெக்ட்டா கண்டுபுடிச்சிட்டிங்ளே
தெரியுது ஏனா கேட்டுட்டே இருக்கம்ல இல்ல அவங்க பேசுறது கேக்குல நீயே ஆ சொல்லுப்பா ஆ சொல்லுமானு
திங்ல அது கெடச்து எங்க வீட்ல மட்டு நீங்க என்னென்ன நெனச்ட்டீங்க ஒரு பத் தாயிரம் தடவ கூப்ட்டுருவாங்க இத விட என்னேலா
ஆஹ்ன் எப்டி அதுக்கு நோ சொல்லணு அப்டிங்கறதே ரொம்ப பெரிய
நான் ஒடனே சொல்றே அமைதியப்பே அந்த பக்கோ அப்படின்ருவே நாலா எனக்லா அவ்ளோ தாங்க பொறுமே
நானு உசு புசுன்னு சொல்லி பாத்தாலு அவங்க உம்
நான் உடனே என்ன தெரிமா செய்வே அந்த ஃபோன்ல காது கேக்காத மாரி வச்சிட்டு பே அந்த பக்கோ அப்டின்றுவே
போ நீ அந்த பக்கோ சும்மா சும்மா நொய நொயனு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க என்ன அப்டினு அதான் தெரியாதா நான் பேசிட்டு இருக்கே அப்டின்னு அப்டின்ருவே சும்ம பேசிட்டு இருக்கு போது அவ்ளோ நேரோ அமைதியா தான் கா அமைதியா மேம் இருந்திருப்போ பேசும் போது அவுங்களுக்கு வந்து மூக்குல வேர்த்
சீரியஸ்ஸா நான் சவன் ஓ கிளாக்ல இருந்து தூங்கி எந்சிருக்கே சவன்ல இருந்து நையன் வரைக்கு தூங்கிருக்கே
இருங்கீங்களா அப்ப நீங்க என்னைய மட்டு சொல்ல கூடாதுல மேம்
நான் அதுதானே சொன்னேன் மேம் உங்ககிட்ட நானு வந்து தூங்கி இல்ல மாம்னு எனக்கு ஃபீவரு அப்டின்னு சொன்னேன்ல தோர்ட் பெயின் ஓவரா இருந்துச்சு
மேம் நான் கவனிக்கவே இல்ல மேம் நீங்க சொன்னத
மை காட் நான் ஸ்டார்டிங்லே அதான் சொன்னே
அப்படியா மேம் இ இது நான் நெஜமாவே கவனிக்கல நான் என்னவோ நீங்க வந்து பெயிட்டு வந்த டயடுல என்னவோ பேசுறீங்க போல அதனால தான் வாய்ஸ் இப்டி இருக் கு அப்டினு நெனச்சே அப்ப ஜென்ரலாவே வாய்ஸ் கட்டி போச்சா உங்களுக்கு
ஆமா உண்மையாவே ரொம்ப டயடு அது எம்மா எதுக்குடா டீச்சிங் ஃபீல்ட சூஸ் பண்ணோம்னு உட்காந்துட்டு இருக்கே
மேம் எனக்கெல்லா டீச்சிங் பண்ணணும்ன்னு ரொம்ப ஆச சின்ன வயசு சைல்டுஹுட் ட்ரீம் மேம்
வெளிய இருந்து சொல்லு போது ஈசியா சொல்லிருவோ உள்ளே வந்து பாத்தாதா
அக்காவு டீச்சர் தா
உம்
தெரியுமா அது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு சொல்லுங்க ஏன் புடிச்சிருக்குன்னு ஆன்வல் லீவு இன்னொன்னுவிட்றாங்க பாத்தீங்களா அதனாலதாங் மேம் வேற ஒரு ரீசனு கெடையாது எனக்கு இந்த லீவ் டைம்ஸ்லா ரொம்ப புடிக்கு மேம்
எனக் புரில
லீவ் லீவ் லீவ் டைம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப புடிக்கு மேம்
ஆஹ்ன் டேஸ்
ஆஹ்ன் எனக்கு வீட்ல இருக்குறது ரொம்ப புடிக்கு மேம் வீட்ல இருக்குறது இந்த லீவ் டைம்லலாம் எனக்கு நெறைய ஊர் சுத்றது ரொம்ப புடிக்கு
ம்
அது நா நெறைய பண்ணுவே எனக்கு அது ரொம்ப புடிக்கு மேம் எனக்கு எக்ஸ்ஃபுளோர் பண்றது ரொம்ப பிடிக்கு அதனாலதான் நா கூட கேட்டே நம்மள்ட நம்மளுக்கு தனியா டூர் வைக்க மாட்டாங்களா அப்டின்லா நம்ம வந்து நம்மலே அவங்க கூட ட்டூர் போய்க்கலாம் ஸ்டுடன்டோட ஒரு டூர் போய்க்கலா டீ ச்சர்ஸே தனியா நம்ம எங்கனாலு போய்க்லா ஏன்னா ஸ்டூடண்ஸே ஒன்டர்ல்லா கேர்ளா கிட்ட கூட்டு போகும்போது நம்ள எல்லா கூட கொஞ்சோ ஒரு பெரிய ஏரியாக்கல்லா கூப்புட்டு போக மாட்டாங்களா
கண்டிப்பா கூப்புட்டு போக மாட்டாங்க சேலரி குடுக்கறதுக்கே அவுங்க முக்கால அழுதுட்டு இருப்பாங்க
கையில காசு குடுக்கன்றதுன்னா அவுங்க கூட்டு போறாங்க மித்தபடி என்ன நம்ம அவுங்களயா நம்ம செலவு பண்ண சொல்றோ
என்னதா சொன்னாலு செரி செலவு பண்றது இல்லை காசு போடுறதுதானே கஷ்டோ
நம்ம தான் மேம் குடுக்குறோம்ல நம்ம என்ன நா ஃப்ரீயா வரே நீங்க என்ன ஃப்ரீயா கூப்டுங்க அப்டினா சொல்ல போறோ சொல்லுங்க
ஓ அப்டி வைக்கிலா
அப் நம்ம அமௌண்ட் குடுத்து நம்ம போற மாரி தா எல்லாரு நீங்க ஒன்னா வாங்க நம்ம எல்லாரு ஒன்னா சேந்து போவோ
ஆ இல்ல ஹாஃப் பேமெண்ட் போட்லா
ஹாஃப் பேமெண்ட்லா இல்ல மேம் அவுங்க அதுல தா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஃபுல் பேமெண்டே நம்ப குடுத்துற வேண்டியதா றே எல்லாருமே சேந்து குடுக்கு போது அது அமௌண்ட் கம்மியா தானே மேம் வரு உங்களுக்கு எப்டினாலுமே இப்போ நீங்க வந்து ஒரு வேன் புட்ச்சு நம்ம ரெண்டு பேரு நம்மலே எல்லாருமே டீச்சர்ஸ் எல்லாருமே பிளான் பண்ணி போனா கூட ஒரு ஆர்கனைசேஷன் பிளான் பண்ணி போச்சுன்னா அவுங்ளுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்கல்ல இவங்க
உம் உம் உம் ஆமா
நம்மல்லா சேந்து போனா கூட நம்மள மொளகா அரைக்கிறதுக்குனே எக்ஸ்ட்ரா பத்தாயிரோ சொல்லுவா
கண்டிப்பா கண்டிப்பா
ஆனா இதே ஏதோ ஒரு டீச்சர்ஸ் அவங்கல்லா சேந்து பிளான் பண்ணாங்க அப்டின்னா
உம் உம்
அந்த ஆர்கனைசேஷன் ஸ்கூல் நேம் நெப்டேஷேன் காண்டியாவது அவ்ங்க வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்கள நா சொல்றே
ஆமா கரெக்ட்டு
உம் இப்போ நா என்ன சொல்றேனா மேம் இப்ப டீச்சர்ஸ் எல்லாரு ஒன்னு சேந்து போறங்கப்டின்னா நம்ம ஒர ஹோட்டல ஸ்டே பண்ணா கூட மூணு பேர் ஒரே ஹோட்டல் இருந்த ஏன்னா மூணு மூணு ஒரு பெட்டல மூணு பேர் தூங்குற மாரிதா இருக்கு ஒரு ரெண்டு வேரா தூங்கிருக்ல்லா இப்போ ஒரு ரூம்க்கு ரெண்டு பேரு ஒரு ஒரு பிரைவசிஇருக்காது ஆ பட் தன நம்ம என்ஜாய் பண்ணிக்கல்லையா
உம் உம்
நம்மளுக்கு காஸ்சு கம்மியான மாரி இருக்கு ரெண்டு பேரு ஓ ஒரு ரூமுக்கு ரெண்டு பேரு அதுக்கப்புறோ வந்து ஒரு ரூமுக்கு வந்து மூணு வேற அப்டி ஏதாவது வச்சுக்க வேண்டியது தா மூணு தனித்தனி பெட்டு வச்சுக்க வேண்டிதா சிங்கிள் கார்ட் பெட்டு இந்த பி ஜி யில இருக்கற மாரி
உம் உம்
அப்டில்லா வச்சா யாரு மேம் காசு உங்களுக்கு அதிகமாக போது சொல்லுங்க எவ்ளோக்கோ எவ்ளோ காஸ்சு கம்மியாக்கி நம்மளால இருக்க முடியுமோ அந்த மார் இருந்துக் காண்டி தா மேம் லோ பட்ஜெட்ல பாக்க ஆனா எல்லா எடத்துலையுமே லோ பட்ஜெட் கிலைகள் எல்லாமே இருக்கதா மேம் செய்யு இவங்கதா ஹை பட்ஜெட் ஹை பட்ஜெட்னு சுத்திட்டு இருக்காங்க
எல்லா சேந்து போயிருந்தோல்ல அப்போ நம்மளுக்கு வெளிய என்ட்ரன்ஸ் ஃபீஸே கம்மி பண்ணி குடுத்தாங்கல்ல
ஆ ஆம மிஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்பவுமே கம்மி தா அமௌண்ட் ஆமா டீச்சர்ஸ்க்கு ஆ ஆமாம் மேம் அமௌண்ட்டு கம்மி
அதே மரி இன்னொரு இது நல்லா இருந்துச்சு இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா
இப்ப இதே இது நம்ம தனியா போயிருந்தா புடுங்கிருக்க மாட்டா
ஆ பட் டே அந்த டைமிங்ல பர்டே செலிப்ரேஷன் எதாது பண்ணா கூட அதுக்குஸ் தனி இதுன்னு சொன்னாங்க தனி அமௌண்ட் வந்து கன்செட்ர் பண்றதா சொல்லி சொன்னாங்க
அது என்ன கம்மியான அமௌண் அமௌண்ட்டா இல்ல அது கூட அமௌண்ட்டா
கூட அமௌண்ட் இல்ல சும்மா ஒரு ஸ்பெஷல் இது மாரி குடுக்கற மாரி சும்மா சொல்லுவாங்க எங்க கோ அமௌண்ட ஏத்தி வெச்சிட்டு இதுதா கொறஞ்சிதுன் சொல்லீர்வாங்க